ஹலோ
ம் ஹலோ
என்னடி எப்டி இருக்க
ம் நா நல்லாருக்கே நீ எப்டி இருக்க
நா என்னைய ஞாபக இருக்கா உனக்கு
ஆ ஞாபக இருக்குடி அது எப்டி மறக்க முடியு சொல்லு நானே உனக்கு கால் பண்ணோன் தா இர்ந்தே
செரி செரி நா தா நா ஒவ்வொரு தடவ கால் பண்ணும் போது நீ இப்டி தான்டி சொல்ற நானு உனுக் கால் பண்ணு உண்டு
இல்ல இல்ல உண்மையா தா இந்த பக்ரீத் வர்துல்ல நெக்ஸ்ட்டு வீக் அதுக்உனக்கு இன்வைட் பண்லானு இருந்தே
பத்தியா நா கல் பன்னதுக்கு அப்றோ நீ சொல்றல்ல
ஏ இல்ல இல்ல இப்பதா கால் பண்ணுனு இருந்தேப்பா ஈவினிங் போல கால் பண்லான்னு இருந்தே
செரி செரி பக்ரீத் வருது ஒரே என்ஜாய் மட்தானா
ஆமா என்ஜாய்மெண்ட் ஒரு பக்கோ வேல ஒரு பக்கோ இருக்கு
கரெக்ட்டு கரெக்ட்டு ம் டரெஸ்ல்லா வாங்கிட்டியா
ஆ ட்ரெஸ்ல்லா வாங்கிட்டே
செரிடி என்ன ஃட்ரெஸ் எடுத்திருக்கா
ஆ ஃப்ராக் மாதிரி வாங்கியிருந்தே லாங் ஃப்ராக் மாதிரி வாங்கிட்டு கொஞ்சோ நல்லா டிசைன் வச்சு ஹெவியா இருக்கு
சேரி டி சேரி டி ம் வேறதாச்சு டிஃப்ரெண்டா வாங்கலால்ல எப்போவுமே ஃப்ராக்கு லஹாங்க தானே வாங்ற
டிஃப்ரெண்ட்டா வாங்லா ஆனா போன ரம்ஜானுக்கு தா வந்து சரார மாதிரி வாங்கினே திருப்பி அதே எதுக்கு அப்டின்னுதா
கரெக்ட்டு கரெக்ட்டு ம்
ம் ஆனா இப்ப வாங்கிருக் கு அந்த ஃபிராக்ல வந்து கோட் மாதிரி வரு கொஞ்ச டிஃப்ரெண்டாதா இருக்கு அது
ம் அப்போ நல்லா இருக்கு ம் என்ன கலர் என்ன கலரு
நா வந்து கிரீன் மாதிரி வாங்கினே அது ஒரு மாதிரி கிரீன் இருக்கு போல அது கலர்ஸ்லா ஒழுங்கா தெரியல எனக்கு பேரு
ஆ டார்க் கிரீன் மாரி வாங்கினியா லைட் கிரீன் மாரி வாங்கினியா
லைட் கிரீன் மாதிரி
செரி செரி உனக்கு நல்லா இருக்கந்தா நீ கொஞ்சோ நல்லா கலராவு இருப்பல்ல
ம் ஆமா என்ன கலர் வாங்குறதுன்னு ஒரே கன்ஃபூஷன் அங்க இருந்ததே ரெண்டு கலருதா ஒண்ணு வந்து ப்ளூ மாதிரி என்னமோ இருந்துச்சு லைட்டா இருந்துச்சு அந்த கலரு செரி அத விட்டுட்டே அப்பறமா இத எடுத்துட்டே
சேரி டி ம் வீட்ல எல்லாருக்கு வாங்கியாச்சா
ஆ எல்லாருக்கு வாங்கியாச்சு இந்த டிரெஸ்சு டூ தௌசண்ட் ஆயிடுச்சு எனக்கே
ஓ ஆமா ஆமா கரெக்ட்டு டூதௌசண்ட் நீ சொல்றது டைவே நார்மல் ரே பட்ஜெட் தா இப்போல்லா என்னங்கற போர் தௌசண்ட் பைவ் தௌசண்ட் ஒரு சில பேர் டென்னுக்கு எல்லா வாங்கறாங்க எதுக்கு அவ்ளோ காசு போட்றாங்கன்னு தெர்ல
ஆமா ஆமா கரெக்டா சொன்னே எம் பக்கத்து வீட்ல ஒரு பொண்ணு இருப்பா அவ வந்து என்னமோ வெயிட் தௌசண்டஸ்க்கு என்னமோ வாங்கியிருக்காளா எனக்குக்கெல்லா பக்குன்னு ஆயிடுச்சு அந்த காசுக்கு நாங்க நாலு பேருக்கு வாங்குவமே அப்டின்ட்டு
நாலு பேரு இப்பவோ ஒரு முகூர்த்த பொண்ணுக்கு வாங்குற ரேட்டு கிட்ட சொல்றாங்க கிட்டத்தட்
வாமா அவங்களுக்கு என்னக்கா காசு இருக்கு வாங்குறாங்க
கருமத்த கரெக்ட்டு பட்எனக் ஆவுன்னு கேட்டீன்னா ட்ரெஸ்ல இவ்வேள போடணுமா அப்படின்னு தோணு
ஆமா கரெக்ட் தா ஒரு வாட்டி போட்டுட்டு கழட்டி வைக்க போறோம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தா போட போறோ
ஆ உம் ம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெர்ல
ம் இந்த ட்ரெஸ்சு ஒரு பக்கோன்னா இந்த ஜுவல்லரி வேற வாங்கணு அதுக்கு மேட்சிங்கா இயர்ரிங்ஸ்லா அதுக்கு தனியா வேற செலவு பண்ணணு நம்ம
ஏன்டி உன்டதா கோல்டு இருக்குமல்ல
கோல்டு இருக்கோன்னா எனக்கு வந்து டிரரெஸ்க்கு மேச்சிங்கான கலர் போட்டாதா தான் எனக்கு பிடிக்கும்
ஓ ஓ அப்படி உம் நானும் அப்படிதாகிட்டதுப்புற ஆனா இப்ப என்ன தெரியுமா ரிரன்டுட் மேச்சிங் மேச்சிங் போடாம கான்ட்ரஸ்ட்டா போட்ற மாறி போட்டுட்டு ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தேவி ஆ நேவி ப்ளூ மாதிரி அ தேவி. போடுறீன்னா அதுக்கு ஒயிட் கலர்ஸ் ஸ்டோன் வச்ச மாதிரி போடு அந்த மாதிரி இப்போ வந்திருக்கு பாத்தியா ஃப்ரெட்டுன்னா கோல்டன் கலரு அந்த மாதிரி யா இதுதா இப்ப ட்ரெண்டா இருக்குல்ல
ஆமா ஆமா நா கூட பாத்துருக்கே இந்த இன்ஸ்டால எல்லா கான்ட்ரஸ்ட் கலர் தா இருக்கும் அது ஸ்கிரீன் ஷாட்லா எடுத்து வச்சிருந்தே நா அது எங்க போச்சுன்னு தெரில
ம் கரெக்ட்டு கரெக்ட்டு அந்த மாறி ட்ரை பண்ணி பாரு என்ன ஸ்பெஷல் அன்னைக்கி பக் முகிக்கு என்ன ஸ்பெஷல் பண்ண போற
நாங்க வந்து மட்டன் பிரியாணி தா
சேர் சே
மட்டன் பிரியாணி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிப்போ
ம் ம் ம்
ஒர்நாள் தானே நல்லா ஜல்சா பண்ண வேண்டியத் தா
ஆக்சுவலி அதுல என்ன என்னா டி அதுல இருக்கு இப்போ உங்க தீபாளினா அ தீபாளின்னா ப்போ வெடி வெடிப்போம் அந்த மாறி இருக்கு அ வேற என்ன சொல்றது பொங்கல்னா இப்ப பொங்கல் வெப்பாங்க அப்ப அந்த மாறி பக்ரீத்னா அது என்ன ஆக்சுவலா
அது வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது ஏதாச்சு ஒரு அனிமல் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது கடவுளுக்காகன்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த விஷேத்தல்லா ஆகணு கரெக்ட் ஆகணு நம்ம நல்ல நெலமைக்கு வர்ணு நம்ம பாவங்கல்லா மன்னிக்க படணு அப்டின்ட்டு வேண்டிட்டு செய்றதுதா அப்டின்னு தா நா கேள்விப்பட்ருக்கே ஆனா ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு
ஓ ஓ சேரி சேரி சேரி விடு நா நேர்ல வந்து அதெல்லா கேட்டுக்கறே ஆனா வந்து வரணு நானும் பாத்ததில்ல நீ என்கிட்ட போன வருஷமும் கூப்டல்ல நா அப்ப வர முடில
ம் ஆமா நீ வரலன்னு சொல்லிட்ட என்னமோ ஆ
ஃபங்ஷன் அவங்க ரிலேட்டிவ்ல ஃபங்ஷன் ஃபங்ஷனு வீட்ல ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபர்டே வோ சம்திங் போயிட்டோ
எ செரி செரி அப்பறமா பேசுற
ஆ ஹலோ கேக்குதாடி ஹலோ
ஹலோ